அ சொல்லுங்கப்பா
ஆ நண்பா ஆ பேசினருபோது கட் ஆயிடுச்சி கடைக்கு போறே நண்பா ஆ நாள்ல இருந்து வேலைக்கு போறேனு சொன்னல நண்பா
உம் ஆமா
ஆ அது சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு போனேனா ஒன்னு நச நசனு ஆயிடு வெயில செரி அதுதா சப்பாத்தியு அது சிக்கன் கிரேவி மாரி பண்ணிகிளா நாளைக்கி அப்டின்ட்டு சிக்கன் வாங்க ஆமா ஆமா நண்பா
சிக்கன் கிரேவி எப்டி செய்றது
சிக்கன் கிரேவியா அது அதேதா நண்பா அது ந சொல்றே இது இப்போ சாப் ப்பாடு எடுத்துட்டு போனா என்ன பிரச்சனனா அது ம்ச் வெயில நம்ம ரொம்ப சுத்துறோல வெயில சுத்த போது என்ன ஆவுது அந்த இஞ்சினோயில் க்கே அது இல்லாம நல்லா வெயில்ல வந் ந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருது சாப்பாடு ஒரு மாரி ஸ்மெல்லு வந்து அப்டிதா ஒரு நாள் நா சாப்டவே இல்ல ச சாப்பாடு எடுத்துனு போய் கீழ தா போட்டே சேரி அதுதா சப்பாத் தி எடுத்துட்டு போனா கொஞ்சோ நல்லா இருக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டோனா நா இப்ப கால்லப் போனேனா ஆறு மணிக்கி அ ஒரு ஏழு எட்டு ஒம்போது ஒம்போது மணி வரைக்கு கொஞ்சோ நல்லாருக்கு சாப்டுட்டு பன்னெண்டு ம் மணிக்கு மேல வீட்டுக்கூட வந்து சாப்ட்டுக்கலா பேலன் சாப்பாடு உம் அது சாப்பிடாம வண் ஓட் ஒரு மாரியாயிடுது வெயில்ல ப்ச்
ஆமா அது ஒரு மாரி கேர்ரா ஆயிடு ப்ச் நம்ம வந்து ர ரயிடு ரயில்ல சென்னைல வேறவொ என்னா நூத் நாப்பது டிகிரி மேல அடிக்குது தா இந்த வெயிலு
அதுதா அதுதா செரியான வெயில் அடிக்குது அன்னைக்கு அப்படிதா ரைடு ஓட்டிட்டே இருந்தே தண்ணியு குடிக்கல ஒழுங்கா சரியான தண்ணி தாகோ அதுக்கப்பறொ ஒரு வீட்டுக் வந்தாருல கூட கூட வந்து அந்த ரைடு ஏ அவரு அங்க நிறு த்துனாரு பக்கத்துலய ஒரு டீ கட இருந்துச்சு நா அங்க போயிட்டு தண்ணி வாங்குனே இந்த பத் திருப ஐஸ்வாட்டர்ல ஐஸ் வாட்டர் வாங்கி குடிச்ச அங்க போனா சில்ற வேறயில் அதுதா அப்றொ எங்கிட்டயு எர்நூறுபாதா இன்வெஸ்ட்டிகேஸ் அது குத்து அதுக்கப் அப்பறொ வாங் ன குச்சினு வந்தா நல்லா இரு ஜில்லுனு இருந்துச்சு ஒரு அந்த ஒரு வாட்டருகேன் ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்பறந்தா ஓகேவா இருந்துச்சு அதுல வேற ஒருத் ஒரு இந்திக்கார ஒருத்தர் வந்தாரு அவரு வந்துட் ட்டு இந்த வெயிலுக்கு ஜில் தண்ணி நல்லாருக்குல்ல நல்லாருக் ஆ ஆமா ஆமான் ஆ அப்டீன்ன அதுக்கப்பறோ என்ன ஆச் ச்சீ ஏ குடுச்சிட்ருந்தே அதுக் கப்பறோ அவர் எங்கிட்ட வன்ட்டு நா இதோட மூணு நாலாவது ஃபாட்டுல் வாங்க போறே அப்டின்னாரு ஏ என்ன ஆச்சுனா அப்டின்னு கேட்டதுக் ஏ மத்த கடைல்லா வாங் ங்கனா சில்நாயே இல்ல தண்ணி அப்டீன்ட்டு சொல்டுருந்தாரு ஸ் நா அப்டின் சொல்ட்டு நா குட்ச்ட்ருந்த அதுக்கப்பறொ வன்ட்டு இல்ல இல்ல ஆக்ச்சுலி வந் நோடிய கடெல போய் கேட்ருக்றாரு பத்து ரூபா கேனு கடெ செர் நா வாங்கி கிட்டே இருவருபா கேன்தா இருக்கு அவர் அங்க போயிட்டு ஏ கேட்டுட்டு ஏங்க்கிட்ட வன்ட்டு உனக்கு எதோ மச்சொ இருக்குன்டாரு ன்னாங்க எதையோப்பா என்ன பாத் தாரு பாத்தா பெரிய மச் ச்சோருக்கு ஆனாலதா எங்க வீட்ல கெடச்சுருக்கு
ஆ தா பாலை வனத்துல இருக்குறே கடையில தாண்டா இருக்குறே சொல்லு
அது இல்லாம அதுக்கப்பறொ கொஞ்சோன்டு தண்ணி இருந்துச்சு அவருடய பேசிட் நா குஷ்ட்டே குடுஷ்ட்டு வீட்டுக்கு வன்ட்டு சாப்ட்ருந்தே பாட்டி வீட்டுக் போயிட்டே ஆக்ச்சுலி வந்து ரைடு வந்துச்சு சைனா ஒரங்கிட் தடாருன்னு
ஓ இங்கதா இருந்தியா அ சொல்லி இருந்தா வந்து பாத்துட்டு வந்துரு ம்
ஆ அந்த ஓட்டேரி ப்ரிட்ஜு இருக் குல ம்பா அது வழியா தா போனேனே நா போம்போதே நென்ச்ச அது க்கப்றோ பாத்தா அப்டியே ரைடு வந்துச்சி நானு போயிட்டே இருந்த அப்பறோ அங்க போனதுகப்பறோ வெயிட் பண்ற நா செரி சரியான டயடு வெயில்ல இதுக்கு மேல வேலைக்காவாதுன் சொல்ட்டு பாத்தா எங்க பாட் ட்டி வீட்டுக்கிட்டயே வந்துச்சி ஆட்ரு ஒண்ணு வந்து வந்துச்சி விடு ட தெரியாம அடுத்த மறுப்டியு கொஞ்நேரொ கழ் ச்சு வந்துச்சா அது எடுத்து தா போயிட்டு உட்டுட்டு அப்பறோ வீட்டுக்கு போய் சாப்ட்டு தூங்குன நல்லா தூங்கி எந்ச்சிட்ட சேரி அப்றோ அப்டியே நாள் போயிட்ச்சி அதாதா சாப்டாம வேல வாங்க முல்ல செர் அதா போயிட்டு சிக்கன் வாங்கிட்ட
உம் சப்பாத்தி என்னா இது கோதும கோதும மாவுல்லா சேத்தா இந்த
சாப்டக்கூடாதாமே நண்பா ஆனா அதுவு இல்லாம மைதா வந்து நம்ப செஞ்சோனு வச்சுக்கோ கொஞ நேரத்துலே ஒரு மாரி வர வர ஆயிடு ஆறி போச்சுன்னா
ஆமா நசுக்கு நசுக்குனு இருக்கு ஆமா இதெல்லா கொஞ்சொ வெண்ண டால்டா கில்டா போட்டோனா நல்லா ஒரு அஞ்சு மண் நேரத்துக்கு நல்லா
அதுதா அது இல்லாம ஓகேவா இருக் அது சாப்ட்டோனா ஒரு மாரி கடிச்சி சாப்ட ஒரு மாரி கஷ்டமாய்டு மைதான்றது ம் ம் ம் இப்ப வேற வீட்ல வேற காலர் கோழி வாங் ங்க இருக்க ந
கலர் கோழியா
ஆமா ஆமா அந்த அந்த பிராய்லர் கோழிக்கு கலர் அடிப்பாங்ள கலர் அடிச்சு அந்த குட்டி குட்டியா விப்பாங்ல அது சும்மா வாங்கி வச்சுனு
அது எதுக்கு
சும்மா நண்பா என் தங்கச்சி இத வாங்கி வளக்றே
நல்ல ஐடியா தா தெரிஞ்சு இத வச்சி ஒருத்த மட் தொழில் கூட ஆரம்பிக்லா கோழி பண்ண வச்சு பெரிய ஆள ஆவுல முட்ட வேற என்ன ஊர்ல எடோ இருக்குல ஊர்ல ஊருக்கு ஊருக்கு எடுத்துனு போயிட
டோட ஒரு ந இது எடோ இருக்கு
எங்க எந்த ஊரு
அது திருவண்ணாமல நண்பா
திருவண்ணாமலையா
ஆமா ஆமா நண்பா அப்புறோ என்ன பிரச்சனனா திருவண்ணாமலைனா நம்ளுக்கு அங்க வித்து அங்க ரெடி பண்ணி நம்ப இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணு போது நம்ளுக்கு அது ஒரு செலவு
அங்கேயே வச்சு பண்ணிக்லா அங்க ஒரு ஆல போட்டு பண்ணிக்லா மேனேஜ் நிம்மதியா இருந்த கூட
பண்லாத ஒரே நிமுசோ இரு நண்பா ஆஹ் நண்பா அதுதான் தலவலியா இருக்கு
உம்
உம் உம் நம்ப அங்க சரௌண்டிங்ல ஆல் வேற தெரிஞ்சுக்ணு அதே அதே மாரி இன்னொன்னு என்னனா இந்த பிராய்லர் கோழி வந்து நம்ம வளக்க போது வந்து வளர்த்து அவங்க வாங் வாங்கிராங்க ஒரு ஒரு கிலோக்கு பன்னெண் ரூபா அந்த கணக்குல தா வாங் வாங்குவாங்க போல அவுங்க வாங்குறவங்க
ஓ நம்ப இந்த சிக்கன் கல்லல்லா வாங்குறவங்க வந்து ஒரு கிலோக்கு பண்ணெண்ருபா ஒரு முலு கோலி தா ஒரு கிலோன் பாங்க
ஆம்மா ஆமா அவுங்க அண்ணா அங்க ஒரு கணக்கு அப்பதா வாங்குர
நமக் ஒரு முன்னுத்அம்பத்துருவ நானுருபா நிக்
அத்தா தெர்ல அது வந்து எனக்கு எப்டின்னா இப்போ வந்து மொத்தமா வளத் விக்கிறவுங்க இருப்பாங்க போல மொத்தமா வளகறவங்கன்னா இந்த பெரிய பெரிய இதெல்லா‌ வச் வச்சிருக்காங்க அவுங்க வந்து இந்த பண்ணை க்லா வந்து சப்ளை பண்ணுவாங்க போல சப்ளை பண்ட்டு அவங்க வாங்கிப்பாங்க போல அந்த கூலிய அது வாங்கிட்டு அது கப்பரோ அந்த கறி கடைக்குலா சப்ளை பண்றத்தா போல அந்த கணக்கு தா
ம்
ஆ அப்டிதா ப்ரோ அதனாலதா வந்து இந்த நடுல ஒரு ஆள் இருக்காங்கள அதனாலதா வந்து இந்த இதுவா வருது அதே மாரி இப்ப நம்போ அவுங்கிட்ட வாங்கிக்கிட்டு னா அவங்களே வந்து இந்த என்ன ம மருந்து போடணு அதலா வந்து அவுங்ளே சொல்லிடுவாங்களா அதே மாரி குடுத்துடுவாங்க போல அதுக்கப்பரோ நம்ம வளத்து மத்தவங்களுக்கு குடுக்கணு
ம் ம்
என்னன்னா இப்ப நம்ப அந்த கோலி பண்ண அதெல்லா வச்சோனா நோய் தா பிரச்சன
ஆமா அது கொஞ்சோ கஷ்டோ தா
ம்
ஒண்ணு ரெண்டு போயிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்த கூட ஃபுல் ரைட்டு வந்து மொத்தமா கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க அது நம்மளுக்கு லாஸ்லதா போய் முடியும்
எல்லா ஒருதான பா வீட்டுக்கு த்த எங்க பாட்டி வீட்டுல வந்து தண்ணி லாரிலதா புடிப்பாங்க குடிக்கிற தண்ணி
உம்
வந்து அந்த ச்சு அந்த ஓட்டிட்டு வராங்கள அந்த அண்ணா வந்து புறா கோழில்லா வச்சிருக்காங்க ஆஹ அவங்க கிட்டா வந்து கேட்டேன் இந்த மாறின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களாண்ணா இப்போ அப்படின்னு சொல்ட்டு புறா கேட்டதுக்கு இல்லப்பா என்கிட்ட எதுவுமே ஏ எல்லாமே போயிச்சு அதுக்கு அப் அப்புறோ வந்துட்டு மறுபடி தண்ணி வச்சு வந்து மறுபடியும் கேட்டா அவரையும் பேசினாரு பேஸ் ங்கு போது இந்த மாறி கோழிகள் அறநூத்தி அம்பது கிட்ட வச்சிருந்தடா எல்லாம் போயிட் சியானம் எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டா அதான்டா நோய் வந்து போய்ச்சு தீ அடிக்கிற வெயிலுக்கு எதுவும் தாங்க மாட்டேங்கிது கோழி அப்புறோ கேட்டாரு என்னடா அப்புறோ வேணுமண்டு அத கட ஆமாண்ணா உம் உம் அது வீட்டு கிட்ட வந்து உக்காருது போல ஆனா அது புடிக்க முடியல போல கிட் கிட்ட போனவுடனே ச்சு அதாது பயந்து ஏதாவ் போயிட்டு இருக்கும் போல புராண உம் ஆ ஒரு பிளேன் வெச்சிருக்க ப்ரோ இது ஆமா ஆமா அந்த ப்ரீ பவர்ப்புறா இந்த மாரில கூட வெச்சிருப்பாங்களே
மா
ஆ அந்த புறா வந்து ந்த கடைலக்கேக்கும்போது என்னா சொ சொன்னாங்கனா ஆ எவ்ளவோ சொன்னாக ஏல் ஏழ்நூர் ருபா எட்நூறு ரூபாக்கு வாங்கிப்பாங்ளா ஜோடி
ஓ
இ ஆமா எழ்நூறுபாய்க்கு ஜோடி வாங்கி வாங்கப்போல அப்டின்ன போது நா ஒரு ஆறு ஜோடி வித்தொனா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு நாலாயிரத்தி எர்நூறு ரூபா வருது எரநூறுபா தீனிக்கு பொய்டு ச்சுன்னா கூட நம்மளுக்கு மிச்ச நாலாயிர்ருபா ப்ராஃபிட்டு உம் ஆனா
அது பண்லாமா
உம் உம்
அதா அதா நீ ஒரே ஆளா இதெல்லா மெயின்டென் பண்ண முடியாது ஒ ரெண்டு பேரு மூணு பேராச்சு தேவப்படு
இல்ல இல்ல இப்போ கோழிலா நம்ம எங்கெங்கே வெக்க போறோ ஆ புறா தா இப்போ வழக்லான் பாக்குறே ஒரு ஆறு ஜோடி வளத்தோனா அப்றோ அது இப்போ இப்டின்னா இது வந்து நம்ம கடைங்களுக்கு குடுக்குற மார்னா இந்த ஆர்நூறு ரூபா இந்த ரேட் ஆகுது இது வந் நம்பெந்த இந்த சண்டே மார்க்கெட்லா வெப்பாங்க தெரியுமா ப்ராட்வே கிட்ட அங்க இந்த பல்லாவர் அவ் வெள்ளிக்கெழம மார்க்கெட்டப் ப்பாங்க அங்கலா வந்து நம்ம புரா எடுத்துட் பேஷ் சேல் பண்ணோன்னம் போது நமளுக்கு அத அப்டி டபிள் ப்லாக் ஃபிட்டா வரும் ஆயிரத்தி நானூறு ரூபா அதாவது நம்ப அந்த கலரு அது கண்ணு, அது க்வாலிட்டி பொறுத் இதே நம்மளுக்கு அந்த காசு மாறும்
ஆமா ஆமா அதுல
அது மட்
நானும் எங்க வீட்லயும் ஒரு பெட்டு வளக்குறோம் வ லாபர் லாப்டாகு அதயும் அது வந்து ஆறு மாசத் த்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடும் குட்டி போட் குட்டி அது வந்து ஒ அது கொஞ்சோ நல்லா ஃபுட்டு எல்லாம் நல்லா குடுத்து கொழந்தைங்களா இருக்கும் போதே நல்லா ஃபுட்டு குடுத்தா அது ஒரு எட்டாய்ர ரூபாய்லருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் போவு, நம்ம ஒரு ஃபுட்டு ஆஹ் ஒரு குட்டி போவு, இதுவே நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒல்லியா இருக்கு, ஆமா இப்போ நாங்க தே யாராச்சும் விசாரிப்போம் ஏதாச்சும் ஒரு பையன் நாய்க் குட்டி இருந்துச்சன்னா அதுக்கிட்ட பெட்டு மேட்டிங் பண்ட்டு
ஆஹ் ஆஹ் ஆஹ் இல்ல இல்ல சேல் பண்ணும் போது எப்டி நீங்க விசாரிப்பீங்களா கடைக்கு அந்த மாரிதான், ஓ சேரி சேரி
போலே நம்ப மீட்டிங் மூட்றோல அந்த டா பையன் டாக்கோட ஓனரவக்கு ஒரு ட ஒரு குட்டி குத்துணும், அதுக்கப்புறம் மொத்தம் மூணு வாட்டி கூட்டு போணும் மூணு வாட்டிக்கு மேட்டிங் பண்ண கூட்டு போனா ஒரு நாளைக்கு ஐநூறு பா அந்த மாரி ஒரு ஆயிரத்தைந்நூறு அது ஒண்ணாவ்
ஓ அவங்களுக் ஒரு உம் உம் உம்
ஒரு பத்தாயர் ரூபா லாப் ஒன்னு வச்சுக்க ஒரு மேட்டிங் பண்ணா, நம்ம இதுக்கு மிச்சம் அது எத்தன குட்டி போதூ இது எங்க வீட்டுல இருக்குறது வந் வந்து ஃபஸ்ட் முன்னாடி ஒரு எட்டு குட்டி போட்டுச்சு
ஆஹ் ஆஹ்
அப்புறோ இப் போகப்போக அதிகமா தா
ஆஹ் ஆஹ்
அதுதான் அந்த மெட் கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்லாம் அ அதலே இல்ல சார் தோ பண்லாம்
உம் உம் மொத்தோ அ எத்தன வாட்டி ப்ரோ நம்ம போட்ருக் கிரா
ஒரேவொரு வாட்டி தா போட்ருக்கு ரெண்டு வாட்டி விட்ல ஆமா அது விட்டோ அத்தம்மம் பாத்துக்லா அப்ற பாத்துக்லான் இது பிஸ்னஸா பண்ல பெட்டா செல்லமா வளக்குறோமா அதுனால செரி விட்டோ ஆனா இப் இங்க இது மாரி காசு பா இதுவே நெறைய பேர் இதுவே பண்றாங்க கிட்ட இருந்து ப்ரோக்கர் மாரி ரி பாத்து அவ்ங்க அவ கமிஷன் புட்ச்சுன்னு நம்ப எட்டாயிர்ருபா சொன்னா அவ்ங்க பத்தாயர்ருபா சொ
உம் உம் ஆனா நம்ப எட்டாயர்ரூபானு எட்த்து இதுவு சேல் பண்ணோனா எவ்வளோ வரு ஆக்சுவலி
ஒரு அஞ்சு குட்டி போட்னு வை மினிமம் அதுல ஒரு குட்டி ஆறு குட்டின் வச்சா ஒரு குட்டி ட்டி அங்க போய்தா மிஸ் அங்க அங்கை கூட்டி நம்பளுக்தா எட்டஞ்சு எவ்ளோ நாப்பத்தஞ்சா அந்த மாரி வரு ஒரு ஒன்னு குட்த்துன்னு அது அவ்ங்களே வந்து எது நல்லா இருக்குன் பாத்து செலக்ட் பண்ணி எட்த்துன்னு போயிடுவாங்க நம்மளா குடுக்கற்தில் அவள வந்து பாத்து செலக்ட் பண்ணி எட்த்துன்னு போய்டுவா
ஓ செரி சொல் அப்டின் நா அத எப்டி அவ்ங்க சே வித்துருவ விப்பாங்களா வளர்பாங்களா
அது அவ்ங்க அதுதா அவ்ங்க பிஸ்னஸே இந்த மாரி அங் மீட்டிங் பண்ட்டு எல்லா குட்டியையு கலெக்ட் பண்ணி அவ்ங்க ஒரு சேல்ஸ் பண்றோ ஒரு